ஓ ஓகே அ
பேசிகளா ட்டுகே தன இப்ப கேக்குதா நான் என கேடா வீட்லயா எங்கன்னா சாப்பிடணல்லையா
நல்ல ஃபேன் போட்டு கே நாலத்துக்குக்குந்தா
ஆமா ஆமா ப அ
அதுதான் கேக்குதாந்த அதுலத கூடாதாமே உம்
ஆ சொல்லு
என்ன பண்ற துங்கள மேட்ச் பாத்தியா மேட்ச் எக்ஸாம் முடிச்சுருச்சு
மாக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு டக்குன்னு முடிச்சுடாங்கல
உம் செம்பாக்கத்தில வேல லோய ஸ்கோர் வச்சா போதட்டும் இப்போ அதனால தான் என்ன பிச்சு எடி பண்ணிருந்தாங்களா நேத்து பாத்தேன் சேப்பாக்கத்துல ஓட்டல சும்மா கிரவுண்ட்ல சும்மா அப்படி இப்படி பண்ணியிருந்தாங்க ஏய் கோகுலா
ஆ
இப்ப சேப்பாகதுல வந்து பிராக்டிஸ் பண்றங்களானு பாத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்ஸு
ஆமா
அவங்க டிக்கெட்டு் ஃப்ரீயா கொடுப்பாங்களா இல்ல காசு இருந்தாலமா
புரியல நீ என்ன சொன்ன
இப்ப பிராக்டிஸ் பண்றாங்கள ஸ்டூடண்ட்ஸ் இது சி எஸ் கே ல கேம்ப்ல சி இதுன்னா பசங்களுக்கு மட்டும் தான் பேரன்ஸ் எல்லா கிடையாது க்கு கு ப சோ எங்கடா இருப்பாங்கா பாத் சின்ன சின்ன பசங்க எங்கனா உண்டுல வைபங்களா இல்ல அவங்களே தனியா ஒரு ரூம்ல வச்சு ஏதாவது போட்டாங்களா
அவளுக்கும் ந மத்தி டிக்கெட்டு கொடுப்பாங்க இருக்குறதுக்கு மச்சா அவரு மொத்தம் முப்பத் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்துல பதினேழாயிரத்தி கேக்குதா இது என் மக்களுக்கு மச்சா பதினேழாயிரம் டிக்கெட்டுன்னு செலபிரிட்டி பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வித்துருவாங்க முன்னாடியே
ம்
பதினேழு பதனேழாய் பாதி பாதி பிரிச்சுருவாங்க எதப்பத்தி
அப்ப ஃபைனல்லலெல்லாம்
ஆ
ஃபைன்
அது எல்லாம் எல்லா இதுக்கெல்லா அப்பிடிதா பாதி டிக்கெட்டு பாதிபேத்துக்கு ஒரு பதினேழாயிரம் டிக்கெட்டு ஒடிக்கிருவாங்க தனியா செலபிரித்திகளே ஏழாயிரம்
பதினேழாயிரத்துக்கு டிக்கெட் வந்து தனியா எடுத்துருவாங்க. கேட்டுகிட்ட வந்து இதெஸ்
செ செல செலபலகேட்டு பாப்பாங்க வேணாந்துருவாங்களா வேணாந் நம்ள்ட்ட கேட்டு ஆப் பண்ணிருவாய்ங்க திருழாக்கு இப்ப சீக்காவ எத்துட்டுவன்ட்டு இப்ப சீக்கானு எட்த்துகிட்டா சீக்காக்கு வந்து ஒரு பத்து டிக்கெட்டு் விப்பாய்ங்க ம்
அதெல்லா இப்ப குடுக்க மாட்டா
அதெல்லா இருக்கு அதுனா இருக்கு இவே இருக்கால் ல அபிநாவ் முகுந்தன் இருக்கால கமென்ட்ரி பண்றவே
ஆமமா
இப்ப இருவது டிக்கெட் உட்ருக்காய்ங்க அவே டிக்கெட்லா வச்சுருக்கான் சொன்னா கமென்ட்ரிலயே சொன்னா ஓப்பனா சொன்னா இருவது டிக்கெட் நெறைய பேர் கேக்கறாங்க நானும் குடுக்கறேனு தா சொன்னா
குடுக்கவா
குடுக்காங்க
மேட்ச்சே முடிஞ்சிட்டு போய்ருவாங்க
மேட்ச் வந்துச்சு குடுத்துக்கலான்னாங்க எப்ப போன செகண்ட் மேட்ச்ல சொன்னாங்க
ம்
ம் அந்த காச வாங்கி சென்னைய தீமிட்டு குடுத்தா
புதில இத டிக்கெட்ட அவ ஃசேல் பண்ணனு
திக் முக்கியத்த இவெ சேல் பண்ணிட்டு காச வந்து எங்கேயே அவைங்களுக் குடுத்துருவா சேப்பாக்க ஸ்டேடியத்துக்கு
ஆ அ
ம் இந்த மாஸ் இந்த வார்த்தைக்கே
ஹம் கெக் தால் போஸ்ட்ல பண்ணி பேசி வித்துருவாங் எப்டி எல்லா சேல்ஸ் பண்றாங்கா டாப்பா
செர் செ
பரவால அவனுகாது நல்ல இன்கம்தா கெடைகுது இல்லனா அடுத்த வாட்டி சி எஸ் கே க்கியூ வந்த க்யூன்
பாப்போ வாய்ப்பு கஷ்டந்தா அது ஆள் இல்ல மச்சா
ஆமாடா நானு பாக்ர முன் சேதாகுதா அவ்ளோ
இப்போ கஷ்டோ
ஆ
இப்ப கஷ்டந்தா நெனக்கே எனா நாலு வருஷோ முடிஞ்சு போச்சு ஆமா இப்ப எல்லா இப்ப கரெக்டான நேரோ அங்க சி எஸ் கே
அதா
இப்பத்தான மொத்தத்தையமையுமே சேந்து பண்ணாங்க கஷ்டோ
அதா விட மாட்டாங்க விட்ட பிளேயரெல்லா எடுத் க்கலா ஏன்ன சும்மா ஏ எடுக்கலான்டா எல்லாவு புது டீம் வந்து உல்ல
ஆ இப்பத்தா நா இப்பத்தா மெயின் ஆக்சின் முடுஞ்சுச்சு
ஆ ஹு இப்ப வந்து நியூ ஃப்ளேயஸ் இப்ப நியூ ஃப்ளேயஸ்ல்லா பேர் குடுப்பாங்க அது தெரியுல்ல
அது ஓகே மினி மினி ஆக்க்ஷன்ல்லா சி எஸ் கே கெயின்சென்ல்லா ஒழுங்கான பிளேயரே கெடக்காது
அது கெடக்காது அது எப் அது எப்டி பண்ணுவாங்க தெர்ல ஏன்னா புது ஃப்ளேயர்சு அது மாரி நியூ பிளேஸ்
ஒ ஒரு ஒருஸ ஒரு ரெண்டு வருஷோ வெயிட் பண்ணா நல்ல நல்ல பேளேயஸ் எடுக்கலா
அதுக்குன்னு ஆர் சி பி லதா மொத்த போ மொத்
ஏ வருவாங்க அதுதாங்க ரெண்டு வருஷ
பிளீத்தியு ஆ ப்டிதாங்கதுல்லா
எலிஸ் பெரிய வரன்னண்ணா அவளே ஓபனா சொல்லிருந்தா சி எஸ் கே அனுப்ச்சா அதுக்கு நா கேப்டன ஆகனுன் ஆசைப்படுறேண்ணா
நெஞ்சுமா டா
ஆமா எலிஸ் பே சொல்லியிருந்த அவ வந்தாலே போதும்ப்பா அவ ஒரு ஆள் வந்தாலே போது தீமே நல்லா கைஸ் தலைவன்
உஹம்
கேப்டன்சி வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனு இதுக்கு மேல என்ன வேணு
உம்
ஒரு ஆள் ரவுண்டரு
சென் சென்னை வந்துடாகன்னா சென்னை வந்து கொஞ்ச வெயிட்டான ஆளதா கொஞ்சோ புடிக்கும்
உம் உம் இல்ல அவளே அவளே ஒரு இடத்துல கமண்டிரி சொல்லியிருந்தா நா போனா சென்னைக்கு போற நல்லா ருக்குன் சொன்னா
சென்னை வந்து கட்டி இளுக்குது எல்லாரையு உம்
நல்லா வரவேர்ப் ஆச பட்டு போது இப்ப வாது இப்ப ரெண்டு மேட்சலயுமே மேச்சு எங்கேயுமே இது இல்ல கூட்டம் வல்ல சென்னையில மட்டு கூட்டம் வந்துச்சு
ஆமாடா சென்னைலன்னா இதோவெ ஸ்டேடியம் சேப்பாக்கம் சென்னை மக்களெ ல்லா அங்கதா ருப்பாகோ
ஃபுல்ல திடீர்னு எங்கே ருந்து வந்தாகன் தெரில வெரு ரோஹித் பெண்ட்ஸா இருக்காங்கே சென்னை எழுத்தி
அதே பேர் டே ரோஹித் சர்மா ஃபென் எல்லா படோங்வகோ
ஆஹ் இன்னைக்கு புள்ளா வந்து புற ரோஹித் ரோஹித் னு தான் ரோஹித் ஆஹ் பாக்குறதுக்கே புள்ளா இவிங்க வந்திருக்காங்க
ஆமா பின்ன அவன் பேட்டிங் பாத்து எத்தன நாலாச்சு இப்ப தோனி பேட்டிங் சுத்தமா கிடையாது இப்போ ரோஹித் பேட்டிங் ஆனா அப்ரோ தான் நெஸ்ட் விராட் கோலி பேட்டிங் பாப் பாப்பாங்க அவும் கிடைகாது ஆனா ரோஹித் சர்மா பேட்டிங் ஆனா கிடை
ஏய் பாண்டியா இப்ப டவுட்னு வந்துட்டான் இங்கிலாந்து ஸ்கோர் கு
பாத்தன் பாத்தன் பாண்டியாகு ரிப்லேஸ்மன்டு பும்பானு சொல்லிக்கிறாங்க
பாண்டியா ரிபிளேஸ்மெண்ட் பும்ரா இல்ல பாண்டியா ரிபிளேஸ்மெண்ட் நிதிஷ் குமார் தா கும்புரா எப்பயும் வர
அவனுக்கு போட்டு வச்சிக்கது அப்டி அப்டி போட்டு வச்சுக்கனுறானுங்க
ஆஹ் இவான தூக்கலா மட்ட பிரின்ஸ்யா இருக்கான்ல அவன தூக்கிரு பும்ரா கொண்டு வந்திருவாய்ங்க சிம்பிளா முடிச்சுருவாய்ங்க
விங்ஸ் அது வந்து இப்பதான் ஐ பி எல் அ பாத்து கொஞ்சோ
அததான் அவன அவனதா உக்காரவச்சாய்ங பிரின்சியார உக்காரவச்சுனாய்ங்க அவன் அவனு அவனு அதுக்கப்றம் இன்னொருத்தன் ஜி டி பிளேயர் நம்ம குப்புனு வுன்னோரு நூல் மேட்டு வந்தா ஆஹ் அவனு அவன உக்கார வச்சுட்டு சிராஜு வரா
நல்ல கோளி தான்டா போடுவா ஆளு
சிராஜு வரா து
சும்மா சும்மா வா டி எஸ் பி சார்ஜ் எத்துப்பாரு போடா டேய் நான் டி எஸ் டி எஸ் என் நீ என்னா பண்ற கெளம்பு கெளம்பு
அதா அவன் நின்டுகுறுவா சிராஜ் இருக்கான் சமீமு அத்திபு இருக்குறாய்க சமீக்கு மட்டு இப்ப வேற பாஸ்ட் பவுலிங் பாக்குறாய்க
உம்
உம் அதுக்கு அது பாஸ்ட் பவுலிங் தேட்றாய்ங்க
என்னனாய் என்ன இன்ஜிய வச்சேன்ன சமீக்கலா வேற நா லா சும்மா தூக்கி போட்ருவாங்க டா டேய் போன்லந்தே அவுனுகளும் ஆடுவாங்க
இன்னும் ஒரு போ இன்னும் ஒரு பாஸ் பவுலிங் மாரி தேட்றாய்ங்க இந்தியா ரெண்டு பாஸ்ட் பவுளிங் இருக்கு ம்
ஹார்டிக் பாண்டே
பின்னு பிரச்சன இந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்பின்லா தரமாத்துறாய்க அக்சர் பத்திலே இருக்கா
உ குல்தீப் இருக்கான் வருண் இருக்கான்
வருண் இருக்கான் எத்தனையோ பேரு இருக்காங்க ஸ்பின்ன பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு பிரச்சனயே இல்ல
அ எனக்கு தெரிஞ்சு போல் டேய் நீ பௌலிங் சொன்ன பாத்தியா அரஸ்
ம் அஸ்திபா வாய்ப்பில்ல மச்சா அவனலா உக்கார வச்சாங்க மச்சா ஓடிருக்கானு இதாகல
குவாஸ்
டி டுவெண்டி டி டுவெண்டி வேனா பர்பாமன்ஸ் பண்ணலா ஒர் எதாவது வாய்ப்பே குடுக்கல இவனுக்கு உக்கார வச்டாய்ங்க
ஆமா பின்னனா பின்ன
ம் கம்பீர பொறுத்தவரைக்கு வரைக்கும் ஆர் சி பில இருந்து எவனு கூடாது ஏன் தா இப்டி இகானுல ஆ சி பி சி எஸ் கே
எல்லாமே செய்து பண்றா சேர் என்னா பண்ட்டு நம்ளு உட்றவேன்தா
ஆசிபி தீமே பத்திவுத்தா மொத்தமா
சேப்போதம்
ம் ம் சி எஸ் கேலனா ரெண்டு ப்ளேயர் சே துக்கான வந்து ஏன்னா ஃபேன்ஸுல்லா தித்துவாய்ங்க
டேய் சஞ்சுலா எடுக்கலனா சஞ்சுலா எடுக்கலனா இங்க நல் கண்டிப்பா கேப்பாய்ங்க
அதா ச ஏனா சஞ்சய் தூ தூபில ஒக்கார வைக்க நெனைச்சா ஃபேன் பண் நா
டூ ப்ளஸ் ஒன் ப்ளான பண்ண முடியாது இந்தியா டீம் வந்தாவே நல்லா
இல்ல இல்ல ஆ இன்கேஸ் லைட்டா சொதப்பறாங்க செல்லா
அவல்லா சொத தீபல்லா என்ன ஒக்கார வைக்க முடியாது பாண்டிய ரீப்பேளஸ் பண்ணிட்டு தீபே மட்டுதா பண்ணுவாங்க நடக்காது
இ இப்ப நித்திஷ் குமார் தூக்கிட்டாயிங்கலே ஃபுல்லா நிதிஷ் குமார் ரெட்டி
அவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ்னா அது இப்ப அது
ஆங்க இப்ப அசித் ஜானாமா இப்ப எப்பிடி அசித் ஜனாவோ இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டன்
ஏ இப்ப இப்ப வந்து கம்பி அறுந்து சொன்னதே புரிஞ்சுச்சு மூணு பேர் கில்லி நிதிஷ்குமார் ரட்டி அசித்
லேய், ஏ ஆள் ரவுண்டர பாருடா துபே நிப்பா ஆசிப் தா நல்லா விளாட்லனா நிக்க மாட்டா
ஆ, இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிய சேத்துட்டாய்ங்க அவந்த இப்ப லெப்ட் ரைட் ஆல் ரவுண்டர் சொல்லிட்டா அவனே கம்பீரே
ம்
பாண்டியா ரிப்ளைஸ்மெண்ட் நிதீஷ்குமார் ரெட்டினு யான்னா துபேக்கு ஓவர் கெடைக்காது இவ ஓவர் போடுவா நல்லா
அவ ஓவர் போடுவா ஆனா து துபே வந்து என்ன உனக்கு அவ ஓவர் போட்டா விக்கெட் விழுற மாரிதா
ஆனா ரஹ்மத் குடுப்பால நித்திஷ் குமார் நல்லா ஓ
ரன்னு குடுப்பா இப்ப வந்து ஒன்னு இல்ல இப்ப நெறைய பேர் மத்த போட்டிகளுக்குலா போறாய்ங்க விக்கெட்டு வர்ல தூபே போட்டா டக்குனு வையு ஆனா ரன்னு வந்
ம் இப்ப தூவேவ் இவன போட்டு அ ஆ நித்திஷ் குமார் ரெட்டிய போட்டதியு ஸ்பின் ஆட்றா பேட்டிங்கு பாஸ் புல்லிங் அது அதனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அவுனுக்கு
ஃபர்ஸ்ட்டு ஆமா ஆனா அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அவங்க கிட்ட
நமக்கு கம்பி நாதா ஒக்கார வெய்க்க முடியு
அவன் நெனைச்சாலும் டீ டுவெண்ட்டினால தூபே தான் டா டேய் ஸ்பின்னர்ஸ் சுத்தி டக்குனு பாத்தேன்னா
ஏன்னா ஹர்ஷித் தானா அவ்ன அவன பொறுத்தவரைக்கி ஹர்ஷித் கொண்டு வந்தேன் அதுக்கு யாரு தடுகலா இருந்தாலும் உக்கார வெப்பா
அப்ப என்னதா பண்ட்டு போங்க
அது பாண்டியாவே உட்கார வச்ட்டா அவ் இவ்ளோ பெரிய பார்டியாவே உக்கார வச் ஆ தூபே ஒக்காரவைக்
பாண்டியாக்கு இன்ஜீரி அதனால உக்கார வைக்க பாண்டியா ஒக்கார வைக்க
அது எப்டி இருந்துச்சர்னே ஒரு நாளைக் முன்னாடி தா பேங்களூர்ல போயி டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்க தெர்ல அதுக்கு அடுத்த நாளே இன்சூரி வரு அதுக்கு அடுத்த நாளே இஞ்சூரி வருமா ம்ம் எல்லா பாலிடிக்ஸ் பண்ணி ஒக்கார வச்சுட்டாய்ங்க எதோ இது போதாது இது தா பாலிடிக்ஸ்ல
ம்
இன்னிக்கு ப்ரூப் பண்ண சொன்னாய்ங்க எதோ கிட்ட அதுவு ப்ரூப்பூ பண்ணீட்டாங்க ஃபிட்னஸ்லே
விராட் கோலியா
எல்லா கோலிக்கு அதே பால்டிக்ஸ் தா சச்சின் எதோ
இன்னாது இன்னாது இன்னாது
சாச்சினோட பால்ட்டிக்ஸ்ஸு விராட் கோலிக்கு நூறு செஞ்சுரி
தா எதோ சிங் எதோ ஐ பி எல் எதோ டெல்லி கேப்டன்னா எதோ
அவ டெல்லிக்கு கோச்சா டெல்லிக்கு கோச்சு
ம் டெல்லிக்கு கொச் ஆக போறாரா
இப்டே ஒரு நல்ல இந்தியன் பிளேயர்ஸ்ஸா கோச் இப்ப தா
அ
இல்ல தா எனக்கு தெரிஞ்சு சி எஸ் கே ல போட்லா போலருக்குது சுமமா இருடா எனக்கு வேற என்ன போச்சு ஒரு சைடா இங்க கூட
டேய் இப்ப அஸ்வினு அஸ்வினே இப்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாண்டா ரோஹித் நீங் கோலிய உக்காரா சொல்றாண்டா தெர்லயே என்ன எழவுனு தெர்ல
ஹே இவனா